ஆ ஓகேங்க சாப்ட்டீங்ளா
நானா
அ
சாப்ட்ட சாப்ட்ட நீங்க
ஆ நா சாப்ட்டங்க மதியானத்துக்கு இன்னா செய்யறதுன்னு தெர்ல அதா யோசிட்டு ஒக்காந்துட்டுருக்க
மதியானத்துக்கு என்ன செய்யறதுன் தெரியல யோசிச்சுட்டு ஒக்கான்ட்டு இருக்க
ஆமாங்க
கேட்ச் பண்ட்டங்க நா நீங்க சொல்றத என்னங்க ஒரு பொய்யி
ஃப்ளோல வந்திருச்சுங்க செஞ்சுட்டங்க இருந்தாலு எனக்கு எதுன முட்ட சாத எ பைய திடீர்னு அந்த குழம்பு பிடிக்கலன்னனு சொல்லுவா
ஆ
அதனால ஒரு முட்ட சாத மாரி செய்வே இல்லன்னா ஒரு திடீனு த க்காளி சாத மாரி தக்காளிச்சி குடுமாணுவா கேரட் ரைஸ் செஞ்சு கொடுணுவா அதனால எதிரின்னு என்னா கேப்பானோன்னு உட்கான்னுக்கறே இன்னொன்னு கொஞ்சோ துணி இருக்குங்க துவச்சே காலைல அதுதாங்க கொஞ்சோ இப்போ அழச்சு ஃபோன் பண்ணே
ஓ
அது சின்ன சின்ன வேலையெல்லா இருக்குங்க அதெல்லா முடிக்கணு முடிச்சுட்டு குளிக்கணு குளிச்சிட்டு ஃப்ரீயாயிடுவே ஒரு டுவல் ஓ கிளாக் மேல ஃப்ரீயாயிடு இப்போ ஓவரால் எல்லா வேலையு முடிஞ்சிருச் சு ஒரு சின்ன சின்ன வேலைல்லா இருக்கு அது பண்ணணு ம்
ரொம்ப வேலயெல்லா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னா காலயில தா துணிய காய போட்டு போயிருக்காப்பா ப்பா நா திருப்பியு போட்டுட்டு மிஷின்ல
ம்
என்னோட கொஞ்சோ வேலைய மட்டு முடிச்சுட்டேததனா முடிஞ்சுச்சுங்க ஐய்யோ பசங்க வேலைக்கு போய்ட்டா எனக்கு இப்பயே உங்க கட்ட பேசுறே பாருங்க கால்லயே செம தூக்கோ இழுகுது என்னால கண்ட்ரோலே பண்ண முடில என்னடா இவ்ளோ தூக்கோ எழுகுதேன்னு
ம் ஏங்க காலைல அப்டி ஒரு தூக்கோ வருது
ஏ நைட்டு பூனைக்கு இப்ப இப்ப கூட பாருங்களே சேரி உக்காந்துட்டு ஃபீட் பண்ணி பூனைக்கு ஃபீட் பண்ண கொடுக்கலான்னு பாக்குறே சேரி எதாவ்து சத் த்தோ வருமேன்ட்டு அமைதியா இருக்கே நானு
சேர் சேர் சேர் சேரி பரவால்ல பரவால்லங்க சத்தோ வருதுன்றதுக்காகவே நீங்க செய்யாத இருக்குறீங்க வெரி குட்டுங்க
ஆஹ்
ம் சத்தோ வருதுன்றதுக்காகவே நீங்க கண்ட்ரோல் பண்ணி உக்காந்துருக்குறீங்க பரவால உங்க தூக்கத்த தியாகோ பண்ணி அத வளக்குறீங்க பாத்தீங்ளா நிஜமா பெரிய விஷயம்தாங்க ம்
ரொம்ப பாராட்டாதீங்க எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது
இல்லங்க இதுல வெக்கப்பறதுக்கு என்னாங்க இருக்குது நிஜமாவே நீங்க சொன்ன ஒரு விஷயோ ரொம்ப டச் ஆயிடுச்சுங்க நாந்தா பிரசவோ பாக்குவே குழந்தைய மாரி பாத்துட்டு இருக்கேன்றீங்க பாத்தீங்ளா எனக்குல்லா அவ்ளோ பெரிய மனசுலா இல்லங்க மனசு இல் எனக் அது ஒரு பயங்க எனக்கு செய்வு வரதுக்கு பயோ அது ஆனா இது பரவால்ல உங்க நீங்க செய்றீங்கன்றீங்ள அதுவே பெரிய விஷயோங்க
செய்ணுங்க அதெல்லா
ம் ஆமாங்க சேரி
செய்யாமல்லா இருக்க கூடாது நம்ம வீட்ல ஒரு குழந்தருந்தா இப்ப நீங்ளே எவ்ளோ சொல்ற மாமியார் வந்துட்டு பிடிக்காது எப்டியு திட்டுறாங்க செய்றாங்கன்னு அப்டி இருந்து மாமியாருக்கு ஒண்ணுன்னா யாரு முதல்ல போய் நிக்கிறீங்க நீங்க தானே
தா வேற வழி இல்ல என்ன பண்றது ஆஹ்
அது மாரிதா ஒரு மனுஷனுக்கு சரி மிருகங்களுக்கு சரி யாரா இருக்கட்டு நம்ப தானுங்க அதெல்லா பாத்தாகணு
நாம தா பண்ணி ஆகணுங்க பாத்தாகனுன்றது விட பண்ணி ஆகணு நம்மளோட கடம தான அது ம் ம் ம்
என்னங்க பண்றது
அப்றோங்க நீங்க எங்கயு வெளிய போலீங்களா
போலங்க போலாந்தா இருந்தே செரி கொஞ்சோ ஒடம்புக்கு முடியல கோயிலுக்கு போலனு இந்த ஒரு கல்யாணோ வேற சாயந்தரோ ஆறு மணிதா அது
ம்
நா அது ஆறு மணிக்கு தா போனு அங்க போயிட்டு ஃபங்க்ஷனு இங்கருந்து ஒரு அர மந்நேரோ ட்ராவல் அது இங்க லோக் கல்ல இல்ல கொஞ்சோ அ எ இந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு நடுவுல இருக்கு அது இத பஸ்ல போறதா இல்ல இல்ல இவுங்களே வேன் எதுனா அரேஞ்ச் பண்றாங்களானு பாத்துட்டு அவுங்க கூடே போயிட்டு வர்லானு இருக்குறேங்க ம்
ஆனா வெளியே போறது இருந்தாலு எல்லா எடத்துக்கு தனியா பஸ்ல எல்லா கூட போயிட்டு வந்துர்றீங்கல்ல
ஆ ஆமாங்க அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லங்க போயிறது தா நானு ம்
பரவால்லப்பா
ம் நா யாரையு எதிர்பாக்குறது இல்லங்க என் முடிஞ்சவரையு நானே செஞ்சுக்கோங்க என்னோட ஒர்க்கு நானே செஞ்சுப்பே எனக்கு தேவையானத நானே செஞ்சுப்பே யார் யாரையு எதிர்பாக்குறதில்ல சப்போஸ் எங்க அம்மா பாக்க போனா நீங்க வாங்க ஏங்கூட வாங்கனு கூப்புட்றதுல்ல நானே போயிட் நானே வந்துருவ அது எனக்கு ப்ரா போது சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது பழக்கோ
பரவால்ல பரவால்ல
அதுதா ஒருத்தர் ஏ வேலைக்காக நா ஒருத்தர வந்து டிஸ்டப் பண்ண மாட்டே இப்ப என்னால அவுங்க வந்து எனக்காக மெனக்கட்டுல வர்றதுக்கு எனக்கு புடிக்காது அவங்களுக்கு வரதுக்கு பிடிக்க தோணுதா இல்ல அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கனா ஓகே எனக்காக கட்டாய பண்ட்டு ஒரு விஷ்யத்த அவுங்க விட்டுட்டு ஏங்கூட வரதுல்ல எனக்கு அது உடன் பாடே இல்லங்க எனக்கு அது மாரி பிடிக்கவு பிடிக்காது ம்
போயிட்டு ஸ்கூலு போனு காலேஜு போனு என்ன அங்க வுட்ரு இங்க வுட்ருனு வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்களேங்க அதுங்க
அது இன்னாங்க பண்றது அது அவங்களோட கடமங்க செஞ்சுதா ஆகணு
அவங்களோட கடமைங்களாங்க
அவங்களோட கடமங்க அவங்க ஃப்ரெண்ட வந்து அந்த எடத்துல சேத்தாகணுன்றது அவங்களோட கடம இருக்கணுங்க வந்த ஆ ஆமாங்க அவுங்
அவுங்களுக்கு இருக்கு இல்லையா அவுங்க ஃப்ரெண்டு அவுங்கள நம்பியே வராங்க
ஆ அதுனால தாங்க எனக்கு ஒரு சில டைம்ல பயோ வந்துருங்க தனியா போற இப்ப ஏங்கூட ஒரு நாலு பேர் வர மாரிந்துச்சுன்னா வந்துருவங்க தனியாக வரதுன்னா இப்போ லோக்கல் ஏரியாவே இப்போ இங்கேருந்து ஒரு எடத்துக்கு நம்ம எடத்துக்கு ஆல்ரெடி அ தெரிஞ்ச எடம்னா நானே போயிருவே
இப்ப தெரியா நா ஒரு மந்நேரோ ட்ராாவல் பண்ணி போனா எங்கன்னே தெரியாதுன்னா நமக்கு என்னங்கப்ப தெரியு பயமா இருக்கு இல்லைங்களா அதனால முன்னாடியே ஒரு ஆள் செட் பண்ணி வைக்கிறது பெட்டருங்க சப்போஸ் அந்த புட்டு பஸ் வுட்டாலோ இல்ல எது வுட்டாலோ அவுங்க கூட்டுட்டு போய் சேத்துருவாங்க இல்லைங்களா எக்ஸாம் டைம்ல எல்லா ரொம்ப ரொம்ப அலாட்டா இருக்கணுங்க
நீங்க வண்டி இல்லாத டைமெல்லா இந்த ஊருக்கு வருவீங்ளா எங்கயு போ முடியாத இருக்கு இப்ப வண்டி இருக்குது இப்ப வ வந்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் அடிக்கலாங்க நா மென் இந்து உங்ககிட்ட சொல்லினுக்கிறங்க நீங்க வரவே மாட்டேன்றீங்க
இந்த வாரோ எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கனுங்க அங்க டென்த் டுவெல்த் சர்டிஃபிகேட்ல வச்சிட்டு வு வுட்டுட்டு இருக்கே நானு காலே ஜ்ல அங்க ஒரு ரெண்டாயர்பா ரெண்டாயிரத் ஐநூற்ரூபா கட்டணுங்க அங் அதுக்கு அதுக்கப்றோ க
ங்ளா
ரெண்டாயிரத்தி ஐநூற்பா கட்ணு அது போற ஒரு ஆயிரத்தி ஐநூற்பா க இது பட்டமளிப்பு விழாவுக்கு கட்ணு கிட்டத்தட்ட நாலாயிர்பா நாங் கட்ணு அங்க கட்னாதா அது குடுப்பாங்க செரி அது காசுக் க்கு பயந்து நா அந்த பக்கோ வராதுக்கிறங்க இல்லனா கட்டிட்டு வந்துருவங்க வந்து வாங்கினு வந்துருவங்க நாலாயிர்பா ரெடி பண்ணினு வரணுங்க வந்து பேசிட்டு அந்த சர்டிஃபிகேட் குடுத்ததுல சைன் பண்ணு வாங்ட்டு சகாயம் சார் தெரியுங்ளங்ளா அவுரு க்ட்டதா குடுத்துட்டுக்ற அவுரு கிட்ட தா வந்து வாங்கினு வரணுங்க அவுரு இன்னு ஃபோன் பண்ணி வந்து வாங்ன் போங்கன்றாங்க நா தாங்க இன்னு அந்த பக்கோ வராது இருக்றே வரணுங்க
அ பட்டமளிப்பு விழானா அந்த டேட்டுக்குள்ள நீங்க போய் வாங்கிருக்கணுமே
இல்லங்க ஓவரால் எல்லா முடுஞ்சு ஆமா எல்லா முடுஞ்சிருச்சு அ என்னைக்கு வந்து பட்டம் அளிக்கும் விழாவ்ல இதுல வந்து சொயம் எக்ஸாம் கொண்டு வன் ட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு
ம்
இப்ப நாப்பத்தஞ்சு பேரு சொயம் பாஸ் பண்ணாத நாப்பந்தஞ்சு பேருக்கு பட்டமளிப்பு விழா ஒரே நாள் வச்சு முடு ச்சுருவாங்க இப்ப இதுல நா பத்து பேர் தா பாஸ் பண்ணி இருக்கோ அந் சொயம் எக்ஸாம்மு அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேரு பாஸ் பண்ட்டு வர்ணு அது எல்லாருமே பாஸ் பண்ட்டா அந்த சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட்ல குடுத்துர்ணு பாஸ் பண்டோட்ற சர்டிஃபிகேட் குடுக்கணு அது அது எட்த்துன் போய் அங்க சப்மிட் பண்ணாதா அவுங்க வந்து எம் எட் சர்டிஃபிகேட் நம்ளுக் குடுப்பாங்கோ
இது எம் எடுதா நீங்க படிச்சது ம் ம்
அதனால அது அந்த கோர்ஸ் முடிக்கணுங்க ஏதோ ஒரு வழியா முடிச்ட்டங்க பாஸ் பண்ணிட்டேங்க அதுவு அந்த சர்டிஃபிகேட்டு சப்மிட் பண்ணிட்டேங்க அவுங்க வந்து ஒரு டேட் சொல்றேனு இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு இருவத்தஞ்சு பேர்னா பாஸ் பண்ணாதாங்க அவுங்க வந்து அத குடுக்குறதுக்கு அந் ட்ட சர்டிஃபிகட்டு அதனால அது இல்லாதனால அவுங்க கொஞ்ச யோசிக்கிறாங்க எல்லா இருங்க வெயிட் பண்ணுங்க பாக்லா முடுச்சிர்ட்டு எல்லாருமே முடுச்சுட்டு எல்லா ஒன்னா வாங்கிக்லான்றளவுக்கு வெயட் ப அதனால எனக்கு டைம் இருக்கு அதனால ஒரு நாலாயிர்பா. மெதுவா ஒரு ஆயர் ஆயர்பா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலான்ங்க
செரி செரிங்க
என்னங்க செலவு பண்ணிதாங்க ஆகனு ஒரு பட்டு இதுக்குனா அட்லீஸ்ட் ஒரு ஐநூற்பாக்னா அவுங்க ஸ்வீட் கீட்டு வாங் போய் போ லாஸ்ட்டா குடுத்துட்டு வர்ணு இல்லைங்ளா
இல்ல நீ கண்டிப்பா அந்த டைம்லயே வாங்கிடுங்க நா என்ன பண்ணிட்டே அப்டிதா பி எடு முடுச்சது சர்ட்டிஃபிகேட் வாங்கலான் சொல்லிட்டு முடுச்சுட்டு கல்யாண்த்துக்கு அப் ப்ற தான ஒரு கொழந்த பொறந்துச்சு ரெண்டாவது முற போயிட்டு வந்துட்டே பி எடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அ இந்த அ பட்டமளிப்பு விழா அன்னைக்கு பாப்பா பொறந்து பதினஞ்சு நாள் கொழந்தைங்க சரி என்னால தூக்கிட்டு போ முடில ஒரு வாரத் தா இருக்கு நெனைக்கிற பதினஞ்சு நாள் கூட இல்ல டெலிவரி ஆயிடுச்சு அந்த பங்ஷனுக்கு என்னால போ முடில அதாவ்து டிகிரி பட்டமளிப்பு விழாக்கு என்னால போ முடில இதுக்கு என்னால போ முடில எனக்கு ஒரு ஆச அந்த கோட்டு போட்டு நம்மளு ஒரு போட்டோ எடுக்கணு
ம்
அப்டின் சொல்லிட்டு
நா வாங்கிட்டங்க பி எடுது வாங்கிட்டேங்க அந்த மாரி நா அந்த மாரி வாங்கிட்டு வந்த அது இதுக்கு தாங்க கொஞ்ச மிஸ் ஆயிச்சு டிகிரிக்கு தா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க சென்னை க்கு என்னால போ முல்ல அப்றோ ரெண்டாவ்து ஆப்ஷன் சிதம்பரத்துக்கு வர சொல்லிருந்தாங்க அதுவு என்னால போ முடில அதுக்கப்புற தாங்க என் பி ஏடு மட்டு தா நா வாங்கிட்டு ஆ இது டீச்சர் ட்ரைனிங்க்கு வாங்குன டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து கோட் குடுக்கல வெறு அந்த இது மட்டு குடுத்தாங்க தலையில மட்டு வச்சுட்டு அன்னக்கி மட்டு குடுத்தனுப்பி டாங்க
ஓ
அ அதுக்கப்புறோ பி ஏடுக்கு வாங்குன இப்போ எம் ஏடுக்கு வாங்க போறாங்க இந்த வருஷ எண்டுல குடுத்துருவாங்கன் நெனைக்கிற டிசம்பர்க்குள்ள யெல்லோ கலர் குடுப்பாங்க இதுக்க இதுக்கு முன்னாடிலா பிளாக் போட்டுந்த பிளாக் ரெட்டு இப்ப வந்து முதுகலைன்றதுனால யெல்லோ குடுப்பாங்க
அம் ஆம் ஆமா
ம் அவுங்கோ இன்னொர் ஆமா ஜாலி தாங்க நம்ம ஆல்ரெடி படிச்ச ஸ்கூல் தானுங்க அது நம்மல்லா படிச்ச ஸ்கூல்லு தா அதனால சிஸ்டர்ஸ்ங்களா தெரிஞ்சவங்க தா அந்த ரோஸ் அக்கான் ஒருத்தர் இருப்பாங்க தெரியுங்ளா நம்ம ஸ்கூல்ல அந்த அக்கா தா இப்போ வந்து ஒரு கிளா இப்ப ஒரு இது இதுவா எம் எடுக்கு எடுத்துட்ருக்காங்க ஒரு கிளாஸ்ஸு ரோஸ் மிஸ் தா ஆமா அவங்க எடுத்துட்ருக்காங்க அங்க இருந்த ஆமா சும்மா கிளர்க்கா மட்டு இருந்தாங்க இப்ப எம் ஏடு முடிச்சிட்டு இப்போ அந்த கிளாஸ்ங்லு எடுக்குறாங்க ரோஸ் மேம் அதா அப்ப எப்டி பேசுவாங்க சைலன்டா ஒரு மாரி வயசு அதே மாரிதாங்க இருக்கறாங்க கொஞ்ச கூட மாட் ற்ற இல்லங்க
ஆ பரவாயில்லைங்க
ம் நன்றிங்க நன்றிங்க அடுத்த இழைப்புல பாக்கலாங்க அ பத்து நாப்பா
செரிங்க செரிங்க செரிங்க அ செரிங்க வச்சுட்டுங்ளா ஏங்க எனக்கு ஒரு ஃபோன் ஒண்ணு வருது நா அது
பேசிட்டு வாங்க நா ஆஃப்னர் கழிச்சு வாரேங்க எனக்கு கொஞ்ச ஒர்க் இருக்கு செரிங்க நன்றிங்க ம்